வணக்கம் தோழி
ஆ நா பேசரது கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க கேக்குது உங்களுக்கு
ஆ ஓகே
எனக் கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா ஆ ஓகே ஆ சரி நம்போ ஆ ஓகே நம்ம பாட்டு பத்தி பேசலாமா பாட்டு
ஆ பேஸ்லாம் ம்
அ சொல்லுங்க தோழி உங்களுக்கு வந்து எந்த மாரி பாட்டு கேட்டா புடிக்கு ஆ இப்போ நறைய பாட்டு இருக்கு இப்போ முன்னாடி எயிட்டிஸ் நைன்டிீஸ் பாட்ல இருந்து இப்பல்லா பாட்டு கேட்டா எவ்வளவோ மாறி இருக்கு பாட்டுகல்லா உங்களுக்கு வந்து எந்த மாரி பாட்டுனா புடிக் கு‌ அப்டின்னு நீங்க சொல்லுங்க
ஆ எனக்கு வந்து இப்போ அந்த அ டூ கேஸ் அந்த பாட்டு தா வந்து எனக்கு புடிக்கு ஆ ஏனா அதுக் கு முன்னாடிெல்லா நா பாட்டு வந்து அவ்ளோவா கேட்டதில்ல இளையராஜா அவரோ இந்த மியூசிக் டைரக்ஷன்ல வந்தது அப்புற மத் த அவங்க கூட அந்த செவன்டீஸ் எயிட்டிஸ் அதெல்லா வந்து எனக்கு அவ்ளவா தெரியாது அதுக்கப்புற தான் எங்க அம்மா வந்து அந்த மாதிரி பாடல்கள் எல்லா வந்து கேட்பாங்க அப்புற தா வந்து நா திட்டுவ இது என்னது இது இதெல்லா ஒரு பாட்டா இத போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னுல்லா வந்து நா ஆ கேப் அப்புற தா வந்து சொன்னாங்க அதுல அர்த்தம் பாரு இப்ப வர பாடல்ல என்ன அர்த்த ம் இருக்கு வாழ்வால்னு கத்துறாங்களே தவர அதுல ஒரு அர்த்தமு கடையாது அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க ட அதுக்கப்புற தா வந்து நா ஒரு சில பாடல்கள் தா வந்து நா நுணுக்கமா பார்க்க ஆரம்பிச்சே இவங்க ஏ இது புடிக்குதுன்னு சொல்றாங்க அப்டின் சொல்லிட்டு அப்புற தா த பாடல்கல்லா வந்து ஆ கேட்கும்போது எனக்கே இது நல்லா இருக்கு இந்த ஒரு சில இதெல்லா வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த வரிகள் அந்த ஒரு சில எட எடத் துல அந்தப்லூட்மியூசிக்கு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அதுல நா நறைய பாடல்களை எங்க அம்மா வந்து கேட்க்கும்போது அதெல்லா எஸ் பி பி சார் அவர் எல்லா பாடி ஆ கேட்கும் போது அந்த சங்கதிகளு அழகா இருக்கு அப்புற சித்ராமா பாட்றது அவங்கல்லா வந்து எனக்கு அந்த இதெல்லா வந்து எதனால மெயினா வந்து எனக்கு புடிக்க ஆரம்பிச்சது அப்டின்னா இந்த சூப்பர் சிங்கர் அந்த ஷோ விஜய் டிவில அந்து டெலிகாஸ் பண்ணுவாங்கள அந்த சேனல் மூலியமா எனக்கு வந்து ஒரு சில அந்த விஷயங்கள் எல்லா பேடிக்க ஆரம்பிச்சது அப்புற ஜி தமிழ் சரிகமப்பா இதெல்லா எங்க அம்மா வந்து கரெக்ட் டா அந்த வார இறுதி அந்த சனி ஞாயிறு அந்த ஞாயிற்றுக்கிழம இதெல்லா வந்துட்டா போது அவங்களுக்கு எல்லா வேலையு வந்து அந்த ஆற்ர மணிக்குள்ள முடிச்சுட்டு அழகா அதல போய் உ்காந்துப்பாங்க பாப்பாங்க எந்த கு குழந்த எப்டி பாடுது அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ரவுண்டு அந்த பக்தி பாடல்கள் இருக்கு அப்புற அந்த பழைய காலத்தில இருந்த பாடல்கள் இருக்கு இல்லனா வந்து ஒரு ஒரு ரவுண்டு வித்தியாச வித்தியாசமா வைப்பா ங்கா அதெல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாத்து ரசிப்பாங்க அவங்க கூட சேந்து நானு வந்து வந்து பாத் த்து ரசிப்ப இந்த மாரி இந்த பாடகள் எலா நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடல்லா நா வந்து தேடி பாப்பே இந்த பாட்டு இந்த படமா இ இவ்ளே நாளா இத வந்து நா பா பாக்காமலே இருந்திருக்கே கேட்காமலே இருந்திருக்கேனே அப்டின்ட்டு அதெல்லா ஒண்ணு பாத்திருக்கே அப்புறம் சிங்கர்ஸ் பாடகர் எல்லா இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த பாட்ட இவங்க பாடிருக்காங்களா அடையாளமே தெரிலயே இதுல ஆனா அவங்க வாய்சு ஆள் பாக்க இப்டி இருக்காங்க ஆனா அதுல குரல் வந் து இவ்ளோ அழகா இனிமையா இருக்கே அப்டினு லா நா யோசிச்சிருக்க அதுக்கப்றோ நறைய ப ஒரு சில பாடல்கள்லா நா வந்து வெளில எங்கயாச்சு எதோ ஒரு தெருவுல போன ன்னா ஒரு கடையில வந்து நா கேட்ப அந் அந்த பாடல வந்து கேட்டுட்டு இது எங்கியோ வந்து கேட்ட இந்த மாரி இருக்கே என்னானு தெரிலயே அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து அத எங்க அக்காட்ட கே ப்ப இல்லனா வந்து எதையாச்சு வந்து நா சர்ச் பண்ணி பாப்ப அந்த மாதிரிலா நா வந்து பண்ணி டுருப்ப அவ் அந்த மாரி அவ்ளோ பாடல்கள் வந்து நம்மள்க்கு தெரியாம இவ்ளோ இருக்கா அப்டின் நான நா நெனச்சு ஆச்சிரியப்பட்ருக்க அப்ற வந்து எப்பயாச்சு வந்து மனசு ரொம்ப கவலையா இருந்தது அப்டின்னா அந்த பாடல்கள்லா வந்து கேப்ப நெறையா ஆ இந்த இள யராஜா பாடல்கள் கூட நா அவ்ளோவா வந்து விரும்பிலா க வந்து டி வி ல போட்டா கேப்ப தனியா நா வந்து நா இந்த ஃபோன்ல அந்த செயலிங் மூலியமா கேக்கணு அந்த ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரிலா வந்து கேப்ப அதுல வந்து அ ஜி வி பிரகாஷ் அவரோட மியூ சிக் யா ஆர் ரஹ்மான் அப்றோ இந்த மாரி இமான் அவங்களோட இசைலா வந்து கொஞ்சோ வித் வித்தியாச ஒவ்வொருத்தவங்களு வித்தியாச வித்தியாசமா வந்து பண்ணிருப்பாங்க அதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு அதாவது டபுள் வாய்ஸ்ல்லா இருக்கு அதுல ரெண்டு பேர் பாடிர்ப்பாங்க அத மா பண்ணி பண்ணிருப்பாங்க அதெல்லா வந்து ரொம்ப அதெல்லா வந்து எனக்கு புடிக்கு அப்றோ சைந்தவி அவுங்க பா பாடுறதுனா எனக்கு ரொம்ப புடிக்கு அது வந்து காத்துலே வந்து மெதக்குற மாதிரிலா பாடு வாங்க அதெல்லா வந்து ரொம்ப அது அப்டியே நம்ம கண்ண மூடிட்டு கேட்டோனா நம்பளே பறக்குற மாதிரி இருக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லா நா வந்து அந்த பாடல்கள்ல ரசிப்ப அதுக்கப்றோ எதா சோகமா இருந்தா கூட இந்த மாரி பாட்டு கேட்டா அழு ழுக வந்துரும் அப்றோ வந்து எதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா அந்த ஒரு சில பாடல்கள்லா இருக்குல்ல அதெல்லா வந்து கேட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த மாரி எதா எப்பயாச்சு வந்து ரொம்ப போர் அடிச்சுது அப்டின்னா யூடியூபா அ டி வில ஓபன் பண்ணி அத என்ன பாட்டோ அத வச்சு ஹ எதாச்சு சின்ன எதா வேல பாத் அ எதா அ துணி எடுக்கணு அந்த மாரி பண்ணணு இல்ல ஷெல்ஃப் எதா கிளீன் பண்ணுனா அத வெச்சு வுட்டுட்டு நா நா பாட்டுக்கு பண்ணிட்டுருப்ப அந்த அளவுக்கு அ மற நம்ப என்ன செய்றோ அப்டிங்கறதே அந்த பாடல் வ வந்து நம்ம இ முழுக்க முழுக்க மறந்துருவோ அந்த அளவுக்கு நம்மள ரொம்ப இனிமையா மாத்திரு அந்த விஷயத்துல உங்களுக்கு சொல்லுங்க எந்த மாதிரி அ பாடல்கள் புடிக்கு அது எப்டி நீங்க ரசுச்சு கேப்பீங்கன்னு சொல்லுங்க
ஆம் தோழி பாட்டுன் கேட்டாலே எனக் எனகுல்லா வந்து பாத் த்தீங்கன்னா பழய பாட்டு புது பாட்டு அப்டின்னு இல்ல எனக்கு வந்து கொஞ்சோ வெலோடி சாங்ஸா இருந்தா நா எந்த பாட்டு வேணாலு கேட்ப நீங்க சொன்ன மாரி அந்த ரொம்ப அந்த குத் த்துப்பாட்டு மாநி கயாங் கயான் கத்துற மாரி வந்ச்சுனா எனக்கு புடிக்காதுதா ஆக்சுவலா முன்னாடி காலங்கள்ல பாத்தீங் ங்னா பாட்டு வந்து கேக்கும்போதே அது அர்த்தங்கள் வந்து நல்லா அழகா புரியு ஆனா இ இப்ப இருக்க பாட்டுகள்ல அர்த்தங்கள் புரியணு அப்டின்னால நமன கூகுள்லதா சர்ச் பண்ணு கூகுளே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடு ஏன்னா அது ஒரு ஒரு அர்த் த்தமே இல்லாத பாட்டு இல்ல ரொம்ப அர்த்தோ பாத்தன்னா அது வந்து அது வேற மாரி அர்த்தங்கள்தா போகுமே தவிர ஒரு நல்ல அழகான ஒரு அர்த்தங்களோட ஒரு வாழ்க்கையில இருக்கக் கூ கூடிய இது எல்லாமே ஒரு திருமணம்னா எப்டி இருக்கு அப்டிங்கறத பாத்து ஒரு கொழந்த வளர்ப்ப பத்தி பாட்டு அந்த மாரி நெறய்ய பாட்டு நெறய்ய பாடல்கள் ஒரு குடும்பம் பத்தி தி பாட்டு ஒரு அம்மா பத்தி பாட்டு அப்பா பத்தி பாட்டுன் அந்த ஒரு பாட்ட கேட்டால அதுல அழகா எல்லாமே சொல் ருப்பாங்க ஒரு செ எயிட்டிஸ் நைன்டீஸ் பாட்லா கேட்டா கூட ஆனா அது நா ரொம்ப சிக்ஸ்டிஸ் செவண்டீஸ் பாட் நா கேட்ருக்குற நா எயிட்டீ நையன்டீஸ் பாட்லா நல்லா கேட்ருக்க அது ரொம் ம்ப அழகா அதோட அர்த்தங்கள் நல்லா புரியு மெலோடி பாட்டா இருக்கு அம் அதே மாரி நம்ளுக்கு எதாவ்து ஒரு ஒரு கவல இருக்கு இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்டின்னா அந்த மெலோடி சாங் கேக்கும்போது நம்மளுக் ரொம்ப எம் சந்தோஷமா இருக்கு நம்ம மனநில வந்து ஒருநிலைப்படுத்தலா நம்ம மைண் ண்ட ஒரு நிலைப்படுத்தலா அந்த மாரி பாட்டுகள் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப என்னனா டிராவல் பண்றோ அப்படிங்கற டைம்லயு எனக்கு அந்த மாரி பாட்னா ரொம்ப புடிக்கு நீங்க சொல்ற மாரி டி வி ஷோ க்கெல்ல வந்து நெறைய பசங்க பாடுவாங்க சிலதுலா பாத்தா அந்த பசங்க பாடுறத வச்சு நெறை ய பாட்டு புடிச்சிருக்கு அதுக்கப்பறோ அது தேடி பாத்து அந்த பாட்டு வந்து அது பாடுறது கேக்கறது அப்படிங்கறதே ஒரு ரொம்ப இனிமையான ஒரு ஒரு ரு செயல் ஒரு எடமா இருக்கு அது இப்ப வர பாட்டுகள் இருக்கு பட் வந்து எல்லாமே அப்படி இருக்கான் கேட்டா ரொம்ப கம்மி குத்துப்பாட்டு அந்த மாரி பாட்டு புடிச்சிருக்கு எல்லாரு இப்போ எல்லாரு அந்த மாரி பாடுறாங்க இப்ப வர ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கு அந்த மாரி பாட்டு தா புடிச்சிருக்கு ஆனா ஒரு கொழந்தைக்கு கூட அந்த மாரி குத்துப்பாட்டு அந்த ஒரு படத்துல ஒரு பாட்டு அந்த மாரி ஒண்ணு வச்சிருவாங்க அந்த பாட்டு எல்லா பாத் பாத்தீங்கன்னா அவங்களு க்கு வந்து அது ரொம்ப பேவரட் ஆயிடுது அந்த பாட்டு வந்தாலே அவங்க அந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடுறாங்க ஆனா அந்த பாட்டை எனக்கு கேட்டோனா என்னடா இது பாட்டு இது சும்மா ஏதாது ஒரு இன் என்ஜாய்மென்டுக்கு வச்சுக்கலாம தவிர முன்னாடி காலங்கள்ல பாட்டு அப்டின்னா ஒரு பாட்டு காதுல கேட்டாலே ஒரு இனிமையா இருக்கணு ஒரு சந்தோஷமா இருக்க க்கணு அப்டிங்கறது பாப்பாங்க அந்த மாரி பாட்டு இந்த வருங்காலத்துல எதிர்பாக்க முடியாது அந்த மாரி பாட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு ஏத்தமா மாரி அவங்க பவுட்டு போடுறாங்க நல்லா குத்துப்பாட்டா நல்லா ஆடுற மாரி பாட்டா அப்படி போடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கு கொஞ்சோ நம்ம அந்த மெலோடி சாங் வந்து ஓரளவுக்கு வச்சிருந்தோனா எல்லாருக்குமே நல்லா இருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு தா வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் எல்லா ஏறி போயிருக்கு ஆல்ரெடி ஏறி போன ஸ்ட்ரெஸ் இன்னும் குத்துப்பாட்ட போட்டு ஏன் த்ரிங்க இப்ப இருக்க காலங்கள்ல இருக்க பிள்ளைகளுக்கு ஏத்த மாரி கொஞ்சோ மெலோடி சாங்கா ம் இன்னு நெறைய மெலோடி சாங்கா கொண்டு வந்தா இன்னு அவங்களுக்கு கொஞ்சோ கொஞ்சோ பீஸ்ஃபுல்லா வ றக்கோ அவங்க மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கோ இல்ல இப்ப நெறைய தப் தப்பான வழிகள் எல்லா போறாங்க அந்த மாரி இல்லாம ஒரு பாட்ல முன்னாடி காலங்கள் மாரி ஒரு பாட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ எப்டி கொறைக்கணு ஒரு கொழந்தைய வந்து எப்டி கொண்டு போனு அழகா வ ளர் ஒ ஒரு நல்லா வளர்ச்சி ஓட எப்டி கொண்டு போனும் மைண்டு வந்து பீஸா இருக்கர்துக்கு நம்ப என்ன என்ன என்ன மாரி பண்ணு அந்த மாரி பாட் டெலா எழுதி அந்த மாரி மெலோடியான சாங்ஸ்லா இன்னு வந்துச்சுன்னா இந்த இருக்க பிள்ளை களுக்கு இன்னு நல்லா இருக்கு அப்டினு நா நெனைக்கிறே அது மட்டு இல்லாம ம இப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த எஸ் பி பி சாங் எல்லா கேட் டோனாலே நம்மளுக்கு அவ்ளோ ஒரு அருமையா இருக்கு இளையராஜா சாங் அதே மாரி கேட்டாலே நமக்கு மன நிம் மதியா இருக்கு டிராவல் பண்ணும் போது நம்ம கேப்போ ஒரு ஏதாது ஒரு ஃபங் ஷன் நடக்குற ஒரு திருமணம்னா கூட நம்ம அந்த மாரி பாட்டு தா இப்பெல்லா முன்னாடில்லா போடுவாங்க இப் ப்பல்லா அப்டி கெடையாது திருமணம்ல கூட குத்துப்பாட்டு நல்லா நல்லா டப டப டபனு அடிச்சுக்கிற பாட்டு அந்த மாரிதா போடுறாங்க அந்த மாரிலா இல்லாம ஓரளவுக்கு மெலோடி ரொம்ப மெலோடி தூங்க வைக்கிற மாரி வேணா இருந்தா ஒரு மனசு நிம்மதியோட சந்தோஷத்தோட ஒரு அமைதியான ஒரு மெலோடி சாங்கா கொஞ்ச மீடியமா போட்டா அது வந்து பெரியவங்களு கேக்குற மாரி இருக்கு ஓரளவுக்கு நம்ம இருக்க பிள்ளைகளு ஜென்ரேஷன் பிள்ளைகளு கேக்ரமாரி இருக்கு நம்மளு காலேஜ் படிக்கும்போதுல அந்த மாரி பாட்டு தா கேட்டிருப்போம் பட் காலங்கள் நவ நவர நவர நம்பளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கே அந்த மாரி பாட்டு கேட்டா நெஞ்சுவலி வர மாரி இருக்கு அந்த மாதிரிலா பாட்டு மாறிடுச்சு இப்போ நம்பளுக்கு ஓரளவுக்கு நம்ப வந்து பழைய பாட்ட இப்ப கேக்கும்போது நம்பளுக்கு அழகா இருக்கே இந்த பாட்டு நம்ம அம்மா அப்பா லா நம்ப டிராவல் பண்ணும் போது ஐயோ இது ஏ போடுறீங்க இந்த பாட்டு தூக்க வருது அப்டின் சொல்லிருக்கோனா இருந்தாலு நம்பளுக்கு அந்த பாட்டு இப்ப கேக்கும் போது அழகா இருக்கு இந்த பாட்டு ஆ கேக்கவே இனி மையா இருக்கு இந்த பாட்டு அப்டினு நம்பளு மாறிட்டோ அதே மாரி நம்ப பிள்ளைகளு ஓரளவுக்கு மாறிடுவாங்கனு நெனைக் கிறே ஆனா அந்த பிள்ளைகளுக்கு எல்லா இப்ப கூட இந்த பாட்டு போட்டாலு நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படினு தா சொல்றாங்க நம்பள மாரி வந்து நல்லா இல்ல அப்பல்லா சொல்றது இல்ல இருந்தாலு இன்னு கொஞ்சோ மெலோடியான சாங்ஸ் வந்து இன்னு வந் தவற நம்பருக்க பிள்ளைகளு வந்து அத மாரி பாட்டு கேக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ் ஸ்ட்ரெஸ்ஸூ டென்ஷனு அவங்களுக்கு தா எது அது இருக்கு அதெல்லா வந்து இன்னு நறைய கொறயப்படும் அப்டின் நா நெனைக்கிறே தோழி அவ்ளதா
ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எ தமிழ்மொழி இருக்குன்னா தமிழ் பாடல்கள் விட அவங்க வந்து அந்த கொரியன் சாங்ஸ் என்னோட தோழிலா வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த பிடி எஸ் சாங்ன்னு சொல்லுவா ஆனா எனக்கு அதுல ஒரு அர்த் ர்த்தங்கூட அவங்க என்ன எதுக்காக அவ்ளோ ஸ்பீடா பாட்றாங்க எனக்கு எதுமே புரியாது எனக்கு ஆனா அவ வந்து பாடிட்ருப்பா எல்லாமே ஆனா நானு ஒனக்கு எப் ப்டி புடிச்சுதுன் கேட்டா இல்ல என்னோட அ இன்னொரு ஃபிரெண்டு வந்து சொன்னா அவ அவுளுக்கு புடிச் சுது அதனால இதுல என்ன இருக்குன் கேட்டு பாத்தே எனக் புடிச்சிருச்சு அப்டின் சொன்னா சரி நம்ளுக்கு ஒரு வேல கேட்டா புடிச்சிருமோ அப்டின்ட்டு அவ ஒரு ரெண்டு சாங் தா தா ப்ளே பண்ணா எனக்கு எதுமே புடிக்கல அதுல என்னாடி இ து ஒரு மாரி அர்த்தமே இல்லாத ஒரு பாட்டு மாரி இருக்கு டி அப்டி இப்டின் சொன்னே நானு எனக் கடைசி வரைக்கு அந்த மாரி சாங்ஸ்லா வந்து புடிக்கவே இ இல்ல அந்த அளவுக்கு இப்ப வர கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த பிடிஎஸ் சாங் தா புடிக்குது அப்டி இப்டின் சொல்றாங்க
ம் அதா காலங்கள் மாற மாற எல்லாரோட மைண்ட் செட்டு மாறுது கேக்ற விதங்களு மாறுது
ஆமாங் தோழி
சேரிங்க தோழி நம்முளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது நம்ம இன்னொரு பதிவுல பே ஸ்லா தோழி நன்றி நன்றி